வணக்கம் எப்டி இருக்கீங்க
கிங்களா நீங்க நல்லா இருக் கீங்களா ஆ சமீபத்தல ஊருக்கு போயிட்டு வந்திருதீங்கல்லமா எப்
உம் போயிட்டு வந்தே அங்க ட்ரெயின் டிக்கெட் எல்லா செரியா கெடைக்கல பஸ்ல தா போயிட்டு பஸ்ல தா வந்தோ அங்கேயும் கொஞ்சோ ரெண்டு மூனு நாளைக்கு மேல இருக்க முடியல முடியும்
ஓ சரி சரிங்கமா
ஆச்சு கெளம்பி போன வேல முடிஞ்சது நல்லபடியா ஆ ரிலேஷன்ஸ் இருக்க தாங்கம்மா
ஓ செரி செரிங்கமா
சொந்தக்காரங்க இருக்காங்க அவங்க அத்தையும் வ பாவமா இருக்காங்க வயசானவங்க
ஓ செரிங்க மா ஓ செரிங்க மா நல்லா இருக்காங்களா செரி செரிங்க மா அவங்களுடைய எல்லா நல்லா இருக்கு இருங்களா
மா
செரிங்கமா செரிங்க உங்க பொண்ணு நல்லா இருக்காங்கல்ல
பொண்ணு நல்லா இருக்காங்க
செரிங்கமா அங்க உங்களுடைய உணவெல்லாம் எப்படி இருந்தது தங்கியிருந்த நாட்கள்ல
ஆஹ உணவுெல்லாம் நல்லா கிடைச்சிதுமா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனையே இல்லை
ஓ சரி சரிங்கமா அங்க பக்கத்துல தோழி வீட்டுக்கெல்லாம் போனீங்களா
அங்க என்னோட ஒரு தோழிய மீட் பண்னேன் கோவிலுக்கு இந்த ஹரிவரத பெருமாள் கோவில் பீ ல் இருக்கு அந்த கோவில் போயிட்டு அது ஒருத்தவங்க தனி ப்பட்ட முறைல்ல வச்சு நடத்துறாங்க ஒரு பிராமின் குழு அதனால அந்த கோவிலுக்கும் போயிட்டு வந்தோம்
ஓ செரிங்கமா தரிசனம் எல்லாம் நல்லா இருந்ததுங்களா ஓ செரி செரிங்க மா செரி செரிங்க ஓ செரிங்கமா அடிக்கடி தொடர்ந்து போயிட்டு வாங்க
போயிட்டு வரேன்
நிச்சயமா நமக்கு ஒரு வெளி உலகம் அனுப
அனுபவம் ஆமா வேணும் கட்டாயம் வேணும் வீட்டுக்குள்ளயே இருந்தா எதுவும் தெரியாது வெளியில வரும்போதுதான் நாளை மனிதர்கள பார்க்கும் போது நமக்கு நெறையா விஷ் யங்கள் குழப்
கண்டிப்பாங்மா நீங்க வெளியூர் வரும்போது குடுத்த கு கூடிய என்னோட தோழி மூலமா குடுத்த அந்த பொடிகளலலா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கமா ஆ நல்லா இருந்துச்சுங்க அது எப்டி தயாரிச்சிங்க அது எப் அது எப்டி தொடர்ந் ந்து நீங்க விநியோகோ பண்ணுவீங்கனா சொல்லுங்க
நிச்சியமா அது உங்களுக்கு புடிச்சிருக்கு உங்க உங்க வீட் வீட்டு பக்கத்துல தெரிஞ்சவங் யாருக்காவது வேணும்னா என்ன தொடர்பு கொள்ளுங்க நா உங்களுக்கு எவ்லோ வேணு எவ்ளோ கிராம்ல உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு உண்டான அமௌண்ட் டோ சொல்லிட்றே பண்ணியு குடுக்குறே நானு நா வந்து அப்பப்பதா புதுசாதா பண்ணுவேமா நானு வந்து ஸ்டோர் நறைய பண்ணி வச்சுக்க மாட்டே கேக்கும்போதுதா நா பண்ணி குடுக்குறே
ஓ சேரி சேரிங்கமா
அப்பதா அந்த பொருள் வந்து ஒரு வாரோ பத்து நாள் வச்சுந்தாலு நல்லா இருக்கு உ
நீங்கலோ தொடர்ந்து அது உங்களுடைய சுற்று வட்டாரத்திலயே அது குடுங்க ஆ சுவை எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இங்க எங்க ஊர் எங்க ஊர் பக்கத்துல இருக்குறவங்க எல்லாருமே சோ தொடர்ந்து ஏ தாது கேக்குறப்ப கண்டிப்பா நாங்க வந்து உங்களுக்கு சொல்றோ
சொல்லுங்க அதே மாரி பெருங்காயயோ கூட ரொம்ப நல்லா இருக்குமா நேத்தி கூட ரெண்டு கால் கிலோ வாங்கின் வந்து தா ரெண்டு கால் கிலோவு அ எலுத்து போச்சு
ஓ செரி செரிங்கமா
என்னதெரி என்னன்னா இது வந்து சின்ன சின்ன டப்பால போடும் ம்போது அவங்களுக்கு அமௌண்ட் அதிகமா தெரியாது பநோ இப்டி ஒரு மொத்தத்துல கொடு க்கும்போது அவங்களுக்கு அவ்ளோ
நமக்கு வந்து கம்மியா இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா நம்ம அது கூட இன்னொரு நாலஞ்சு பொருள் சேத்திவிக்கு போது நமக்கு ஒரு அனுபவோ கிடைக்குமா நானு அப்பிடிதா யோசிச்ட்டு ஆ ஃபஸ்ட் நேப் க்கின் வந்து விநியோகோ பண்றதுக்காரம்பிச்சுருத்த இப்ப வந்தா அது கூட கொழந்தைகளுடைய பாட நோட்டு ஆ அந்த துணைப்பாட கைடன்ஸ் சொல்லுவளுங்க அது பேனா பென்சிலு அந்த எழுதுகோள்ல்லா வந்து கொஞ்சோ போடலா சொல்லிட்டு இப்ப அளவுகோல் அந்த இது எல்லாமே வந்து பண்ணிக்கலா அதுதாங்க அனால இப்ப இப்ப என்னோட பையனுக் க்கு வாங்க போம்போது சில சாமான்களு வாங்கிட்டந்து வச்சுருக்கோ சரி எப்பிடி போகு தென் பாத்து ட்டு அதுக்கப்புறோ சின்னதா நம்ம ஸ்டார்ட் பண்லா அந்த பொருள் கூடதா நம்ளுடைய பொடிகள் எல்லாமு க்கிலா அப்பிடின் சொல்லிட்டு யோசிச்ருக்குங்க பாப்போ ஒரு பத்து நாள் கழிச்சி தம் பள்ளிகள்ல்லா தெறந்துருவாங்கல அதுக்கப்புறோ கொழந்தை கில் வரப் போக நம்ம ஒவ்வொன்னா வந்துட்டு செய்யலா அப்பிடின் சொல்லி யோசிச்சிருக்குங்க
நானுமே இங்க க்ரோஷால ஒர்க் பண்ணின்டுருக்கே அப்புறோ ஒயர் கூட போட்டுன்டுருக்கே சைட் பை சை நானு ஏதோ கொஞ்சோ இன்கம் வரா மாரி பண்ணின்டுதா இருக்கேம்மா ம்
கொஞ்ச கொஞ்சமா எல்லாமே நிச்சியமா மாறு
அதா
ஆ மாற்றங்கள் வருங்க நம்பிக்கயோட தொரந்து பிரயாணோ செய்வோ ம் எ கண்டிப்பாங்மா கண்டி ப்பாங்க நம்ம நிச்சியமா இப்ப பைய வந்து நானூத்தி தொண்ணூத்தி மூணுங்மாப் நூறுக்கு அதனால இப்ப வேற பள்ளில சேத்தி இருக்கோ ஒரு நாள் ஷீரடி போ ங்கயோஸ்சிரு கோ கண்டிப்பா எல்லாரு நம்ம தீர்மான செ செஞ்சு நம்ம ஒரு நாள் போயி பாபாவ கும்டுட்டு வருவோ உ இன்னைக்கி பிரயாணம் பண்ணி வந்தோங்க சொந்த ஊருக்கு வந்த தங்கச்சி கொழந்தைக்கு வந்து பெறந்த நாள் இன்னைக்கு ஆனால அப்பற வரும்போது கூட போனே ரயில் தா பாத்தோ
ஆ
கண்டிப்பா போவோ பாபா ஒரு நாள் கூப்பிடுவாரு அப்டின்னு சொல்லிட்டு யோஸ்
அப்டி இல்ல நம்ம போவம்போது ஒர்தங்க ஆண் துணையோட போனோம்னா பயமில்லாம போயிட்டு வரலா அதுக்கப்பறோ அப்பறோ நம்ம தனிப்பட்ட முறையில கூட போய்க்கிலா ஃபஸ்ட்டு போகும்போது வீட்டுல இருக் அப்பறோ உங்களோட போயிட்டு அங்கெல்லா எப்படி இருக்கு
தெரிஞ்ச ஒரு தாத்தா இருக்காருங்கமா அவரு அவரு வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தைந்து மண ரை சீரடி போயிட்டு வந்தவர் டு ஆ அந்த தாத்தாதா வந்துட் ட்டு பாபா பத்தி நறையா விஷயங்கள் வந்து கத்து குடுத்தாரு வழி பாட்டு முறை எல்லா அவரு கிட்ட நா கேக்குறே அவரு கொறைஞ்சது வருஷத் த்துக்கு ஆறு தடவ ஏழு தடவ கோயம்புத்தூர்ல இருந்து இப்ப கிளம்ப போறாருங்க
ஆ
ச்சயமா அவர் கூட போகும்போது அ அவரு வாழ்ந்த வீடு பாபா வாழ்ந்த வீடு அவர் நடமாட்டோ அவருடைய தோட்டோ எல்லாமே மா அவரு வாழ்ந்த காலத்துல எப்டி இருந்ததோ அந்த அந் து எடத்துக்கே வந்து அவரு வந்து அந்த எடத்துக்கே அவரு வந்து கூட்டிட்டு போறறு
ஆ ஹ
அந்த மாதிரி அப்டியே ஒரு நாலஞ்சு எடத்துக்கு கூட்டிகிட்டு போய் காமிச்சாரு மத்த சுற்றுலா தலத்துக்கு கூட்டிட்டு போறவங்க அந்த இடெல்லா காமிக்கிறது இல்ல காமிக்கிறது இல்லன்னா உங்களுக்கு அத பத் தெரியறது தில்ல சோ இவுங்க வந்து த அதிகமா போறனால இவுங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சோ ஒரு முறை நம்ம அவரு மூலமா போகும்போது நெறய இடங்கள் வந்து நம்ம கத்துக்கலாம்
நிச்சியமா
அதுக்கப்புற கண்டிப்பா நம்ம தனிப்பட்ட முறையில தோழிகளோட நம்ம வந்து
ஆமாமா இப்ப வந்து நம்ம ரெண்டு மூனு தடவ நம்ம தனிப்பட்ட முறையில போயிட்டு வந்தா ஆ நமக்கு எவ்வளவு செலவா இரு ஏ இத நம்ம எடுத்து பண்ணினோனா நமக்கு இல்ல பைசா நி்க்குமா கூட்டிட்டு போறவங்கள சேஃப்டியா கூட்டினு கூட்டுனு வர முடியுமா எந்த கொறையும் இல்லாம பாக்க முடியுமான்றது நாம ரெண்டு மூனு தடவ போனா
நமக்கு பழக்கம் ஆகும் ஏங்கமா இப்ப பாபாக்கு கோயில் இருக்கு இருக்ற மாரி வராகி அம்மனுக்கு வந்து எந்த ஊர்ல கோயில் இருக்கு
எல்லா ஊர்லயு இருக்கு திண்டுக்கல்ல இருக்கு உங்களுக்கு பக்கம் திண்டுக்கல் நாயோடை இன்னோரு எடோ அந்த இடத்ல இருக்கு அப்றோ இன்னொரு திண்டுக்கல்லயே இன்னொரு எடத்துல த்துல இருக்கு அவ வந்து குபேர வாரகி
ஓ நான் சேலம்ல மட்டும் பத்தேங்கமா பட் போகக்கூடிய சூழ்நிலை அமையல அஹ் தம்பிக்கு வந்து பெயர் மா கிளோஸ் செய்யறது க்காக அங்க ஒரு அலுவலகத்துக்கு போயிருந்தோம் பக்கத்துல வந்து வராகியம்மன் கோயில்னு மிகப்பெரிய அளவுல போட்டிருந்தாங்க
சேர் சேர்
ஓ பட் இது வந்து எல்லா சாமி மாரி எல்லா ஊர்லயுமே இருக்கு
இருக்கு இது வந்து திண்டுக்கல்னு நான் அட்ர முகவரி வாங்கி தரேன் போயிட்டு வாங்க காலையில போனீங்கன்னா சாயந்திரம் வந்துடலாம்
ஆஹ கண்டிப்பா கண்டிப்பா ஒரு தடவை போயிட்டு வரோம்னா
என்னையே கூப்டின்று இருக்காங்க ஒரு ஒரு பஞ்சமிக்கு வாங்க வாங்கன்னு எனக்கு இன்னும் அவகிட்ட இருந்து அழைத் இப்போ வரல
வருமா வரும் சீக்கிரமாவே வரும் நம்முளும் எல்லாருமே போயிட்டு வரலாம் அவுங்களா கூப்பிட்டாதா நம்ம வந்து போ முடியும் ஐயோ கண்டிப்பா கண்டிப்பா அது என்னோட வாழ்க் கேள்விக்யே கல போ வச்சிருக்கேன் நெறைய தடவ போலான்னு இது பண்ணுவோம் அப்ப அப்ப வந்து அவரு சொல்லுவாரு நீ நெனைக்கிறப்பல்லாம் கோயிலுக்கு வர முடியாது நான் எப்ப நெனைக்கிறோனோ அப்பதான் வர முடியும் அப்பிடின்னு சொல்லுவாரு ஆஹ அப்ப எனக்கு வருத்தமா இருக்கும் ஆனா அப்போ வந்து நம்ம நினைக்க இருக்கிறது தெய்வத்தோட திட்டம் வந்து நல்ல விதமா இருக்குங்கறத அதுக்கப்புற தா தெரிஞ்சுது முதல் தடவ ஷிரடி போகும்போதே அவரோட சிலை வாங்கிட்டு வந்து கோயில்ல வைக்கிற பாக்கியத்த வந்து அவுருக்கு குடுத்தாரு அதுக்காக தா அவர் வந்து ஒவ்வொரு தடவையு நம்மள மெருகேத்தி இருக்காருங்க அதுதாஅதுக்கப்பற தா தெரிய வந்ததுங்க அதனால நிச்சயமா வராகியம்மனும் உங்கள பெரிய அளவுல நீங்களும் நிச்சயமா எதிர்காலத்துல ஒரு கோயில் கட்டுவீங்க ஆ கண்டிப்பா கட்டுவீங்கள கட்டுவீங்க மொதல்ல எனக்கு வந்து சொல்லும் போ ந்து நானு நம்பல நம்மளாவது பா அப்பாக்கு கோயில் கட்டுறதாவது அப்டின்னு ஒரு பெரிய ஒரு கனவா தா இருந்தது பட் கடவுள் எனக் புடிச்சாரு அப்டின்னா நிச்சயமா நம்மள வந்து இல்லைங்கமா கண்டிப்பா நீங்களு க வெட்டுவீங்க எனக்கு ஒரு ஏழு எட் பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க அப்ப நானு நம்பல இவுங்க ஏதோ சும்மா வெளயாட்டுக் எதுக்கு சொல்றாங்கன் நெனச்சிட்டே
ம்
அதே மாரி ஏழு எட்டு வருஷத்துக்கு கழிச்சு அவரே கனவுல வந்து தோன்றி கோயில் எழுப்பு போது து வந்து அந்த ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அவுங்க சொன்ன வார்த்தைகள் தா நியாபக வந்தது
அதா அதா
நிச்சயமா நம்ம திட்டத்த விட கடவுளோட திட்டோ ரொம்ப பலமாவே இருக்கு
நிச்சயமா நிச்சயமா
கண்டிப்பாங்கமா சேரிங்கமா நம்ம இன்னொரு கால்ல வந்து கண்டிப்பா தொடருவோம் இங்க கூட பேஸ்னதுல்ல ரொம்ப நன்
ஒரு நிமிஷ அ சரிங்ம்மா பத்து நிமிஷ ஆயிருக்கு
ஆ செரிங்கமா ஆம்
ம் ச